வணக்கம் வணக்கோங்க என்னங்க ரொம்ப சிரிச் ச்சலா பேசுனீக இன்னிக்கு என்ன நட்ந்துச்சு இன்னிக்கு
இன்னிக்கி ஜாலியா ட்ரேட் பண்ண இன்னிக்கு க்ளாஸ்ஸு
ஜாலியா ட்ரேட் பண்ணூய்ங்களா எவ்ளோ லாபோ எடுத்தீங்க
ம் லாபம்லா எடுக்ல நஷ்டோ இல்ல இல்ல நஷ் டோ இல்லாம முடிச்சா பத்தாது லாபோ வேற எடுக்கணுமா என்ன ஆ அது எடுத்தே எழுநூரூவா எடுத்தே
ம் ஆ பத்தாது போதூ அது போதூ
பத்தே நிமிஷத்துல எழ்நூறுவா எடுத்துட்டே
ம் எனக்குதா எடுத்துக் குடுக்குறீங்க எடுத்
இல்ல இல்ல இல்ல இல்ல இன்னிக்கு இன்னிக்கு நம்ம பண்ணுவோ ஓகேவா நா சொன்னதுதா ஆளுக்கு பாதி பாதி
ஆ பாதி ஆய்ச்சா ஏங்க பத்து பசன்ட் இருவது பசன்ட் ஆக்குனா நீங்க பாதிக்கு பாதி ஆக்கிட்டீங்க
பத்து ப பத்து பசன்டேஜ் தாங்க
பத்து பசங்க ஆ அப்ப பாதி பாதி சொன்னீங்க நீங்க
சும்மா சொல்றதுதா பத்து பசன்டேஜ்னா எவ்ளோ
ஆயரூபானா நூறு பா ரெண்டாயிரூபானா எருநூரூபா
ஆஹா செரி ஆ பா
கா ஆயிரூபா ஆகு
ஆ
ஆ சரி சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டுக் என்ன ப்ரச்சன
அது என்னன்னா அவகிட்ட அக்கௌண்ட்ருக்குங்க செரியா அ அது எடுத்துட் டா மார்க் பண்ணி எடுத்துட்டா போல அத வித் த்துரா பண்ணனு பண்ண தெரியாது அவளுக்கு அவ் பாவோ வந்து அந்த பக்கோ ஒரு
எதுல வயசுலயா எது தா எடுக்கணு
மா வயசுலதா எடுக்கணு
ஏங்க நீங்க தா நா எவ்ளோ வாட்டி சொல்லி குடுத்துருக்க வயஸ்
எ ஏங்க நான் தான் சொல்றேன்னே அது தெரியாது அதனால எனக்கே என்னோட அக்கௌண்ட்லந்து போட்டா வர மாட்டிது என்னோட அக்கௌண்ட் ஹோல்டறே நீங்க தான் நீங் உகிட்டதான் இருக்கு ஏ அக்கௌண்ட்டே
ஆமா ஆமா
யாருங்க உங்களன் யாராவது இவ்வு இவ்வளவு இல்ல இப்புடி ஒரு நல்ல தொழி இருப்பாங்களா உங்கள நம்பி அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டல்லா குடுத்து ஆ
ஆஹ் பாதே அக்கௌண்ட பாஸ்வோர்ட் குடுத்து என்னப் ப்ரோசினோ அது உங்க அக்கவுண்ட்க்கு தானே வரப்போது எப்புடியு என் அக்கவுண்ட் கா வரப்
இல்லங்க, ஏங்க பேங்க் அகவுண்ட்ருக்குங்க என்ன ன்னால்தாலும் நம்பி குடுக்குணும் இல்லைங்க
ன எங்களால்லா எல் எங்களல்லா நம்பலனா நீங்க அவ்வளவுதான் உங்களுக்குதா அது வந்து நஷ்டோ
இல்ல இல்ல சொல்றேன் உங்களுக்கு புரியுதா எவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்க மேல குடுத்துருக்கேன் உம் அதாங்க அவளுக்கு இருக்கு அவங்க வீட்டுக்காரு சிங்கப்பூர்ல இருக்காரு அவரோட இதுக் கே இருக்குதாமா நம்ம அத மட்டும் நீங்க கொஞ்சோம் ஒரு சொல்ற சாயங்காலம் நான் கால் எடுக்குறேன் நான் ட்ரேடிங் கிளாஸ்ல இருக்கேன்னு சொன்னேன் இப்பதாங்க முடிச்சு வந்தே இ நி மறுக் க்கு எனக்கு கிளாஸ் இருக்கு ஆறு காலுக் கிருக்கு அதனால நான் சொன்னே ஒரு பத்தர மணி ஆயி ட்டு நடுத்தறேன் இன்னிக்குள்ள வித்ட்ரா போட்டாதான் போட முடியுமா
இன்னைக்கி என்ன ஆமா இன்னைக்கி லாஸ்ட்
ஆமா அப்புடி சொன்னா அதனால தா ஓ இல்லைன்னா உங்க நம்
இன்னைக்குன்னா இன்னைக்கு நைட்டு ஒரு க காளைக்கு காலைல அஞ்சு மணி வர எடுக்கலா நீங்க வேணா ஏ நம்பர் கொடுங்க நா கைட் பண்றே எனக்கு வந்து அவ ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதா பண்ண முடியு என்னால அப்படியெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண மாரி அவ ஷேர் பண்ணாதா லா கைய்
ஆமா அதனாலதா நா வந்து சரி நா வந்துற வந்துட்டு கூட பிரச்சனை கெடையாதுல்லங்க அதனால சேரின்னே அ சரி நீ உங்க நம்பரை குடுனாங்க அப்பற அனால சரி அப்படின்ட்டு எனக்கு குடுக்குறதுல்லா பிரச்சனை இல்லை இருந்தாலு ஒரு வார்த்த நா சொன்னே அவர் ஸ்கூல்ல வேலை பாக்குறாரு அவரு பிஸியா இருக்காரு அனால வந்தொனே நா சொல்றே அப்டிஏங்கா நீங்க எப்ப பாத்தாலு கூல்ல பிஸ் ஃப்ரியாதான இருக்கிங்க நல்லா பில்ட் எட்ப்பா பண்றே உங்களுக்கே அங்க நேரோ எட்டு மணிக்குதா ஏங்க ஒரு மனிதாபிமானதோட நடந்து நம்மல ஒரு உதவி கேட்டாலு நீங்க ஃப்ரீயா இருக்கணும்லங்க அந்த அவு ஆ அந்த இன்னொருத்தருமா நம்ம வந்து பரப்பற இப்பவே பண்ணி குடு இப்பவே பண்ணிக்குடுனு சொல்ல முடியாதில்ல
ஆமாமா கரெக்ட்தா கரெக்ட்தா
ம் அதுதா
சேரி அத குடுங்க பாத்துக்கலா
நா ஒரு எட்டரை மணிக்கு நா உங்களுக்கு கால் செய்யற என்ன நீங்க எடுங்க அவளயு எ எடுக்கிற எடுத்து நீங்க
ஆ ஓகே ஓகே ஓகே எவ்ளோ ஆகி இருக்கு காசு
ஒரு அம்பது அம்பத்தஞ்சு வெச்சிருப்பா போல டாலரு இல்ல ஏனா அவுளு வேல வேணுனு சொ சொல்லி என்கிட்ட கேட்டா நா சொன்ன இதுதா இப்போதிக்கு இருக்கு இத பண்ணுன இப்ப ரெண்டே மூண் நாள் இவன் ஒக்காந்து பண்ணிருக்காங்க
அப்போ மூண் நாளா இவ்ளோ வந்ட்டாங்கலா ஹா இப்ரான் இப்ரான் இப்ராஹிங்கிட்ட குடு இதாகு
ஆமாங் உண்மயாலுமேங் உண்மயா சொல்றீ ரொம்ப நல்ல புள்ள அ நானு இவெல்லா வந்து ப்பனா ஸ்கூல்லருந்து பழக்கோ இவ நானு கல்லூரில ஃபிரண்ட்ஸ் இவளு க்கு வந்து அம்மாப்பா கெடயாது அவ கல்யாணோ செஞ்சிட்டா அவுங்க வீட்டுக்காரு கொஞ்சோ காது கேட்காது நீங் காட்டிக்க வேண்டா அப்றோ அதனால லவ் பண்ணிதா கல்யாண பண்ணி இப்பதா அவர் கொஞ்ச கேக்குறதுல்ல அவர் சிங்கப்பூர்ல இருக்காருங்க இப்ப அவருக்கு எல்லா ஐ டி கம்பெனில இருக்கவங்களையெல்லா வேலைய விட்டு தூக்குறாங்கல்ல அவ்ங்க கம்பெனில இருந்து இப்ப தூக்கி ஆமாங்க எல்லா நிறுவன வெளிநாட்டுல இருக்கவ்ங்கல இப்ப தூக்குறாங்க பாதி பேர
எதனாலங்க
கம்பெனிலே இருக்க கூடாதுயா நாலு வர்ஷத்துக்கு மேலன் சொல்லி
இதேனப் புதுசாருக்கு
ஆமா அதனால எல்லாரு கம்பெனி மாறாங்க இப்போது அதனால தா கொஞ்சோ எல்லா டா இதா இருக்குனா அதனால செரி வேல இருந்தா சொல்லுன்னா வேல இருந்தா சொல்லுன்னா நா சொன்னே இதுதா வேல ஆனா சம்பளோ கம்மியாக தா இருக்குன்னு அது பிரச்சனை இல்லா டி நா பாத்துக்கறேன்னா அப்பே சம்பாரிச்சு வெச்சிருக்கா செரி எதாவது செலவுக்காவது வேணுல்ல ரெண்டு கொழந்தைய வெச்சுட்டு கஷ்ட தாங்க பட்றா அதனால சேரி அப்டினே எனக்கே சங்கடமா ஆயிருச்சு சாயிங்காலோ எடுத்து குடுக்குறேன்னு சொ சொன்னே நா கிளாஸ்ல இன்னைக்கு அல மோதிட்டுருந்தனா ஏனா எனக்கு இங்க ஃபோக்கஸ் போட்டா எனக்கு இங்கஸ் சங்கூதிருவாங்க
உம் உம் ஓகே ஓகே பாயலா பிரச்சனல்ல
ஆ பண்ணி குடுங்க எல்லாரு ஒரு புது புது ஸ்டேட்டஜி கண்டுபிடிக்கணுங்க அவுங்க அங்களுக்கானது
ஐயேயே அஹ் எல்லாமே நீங்களே பண் த்த அவங்க என்னதா பண்ணுவாங்களா
ட்ரேடிங் கிளாஸ்லயா
ஆஹ்
ஏங்க அவங்க வந்து அவங்களுக்கானது வந்து சொல்லி குடுத்துருவாங்க உங்களுக்கு புரிதா ச் ஆனா அது எல்லா நாளு லாக் அபகரமா இருக்குமா என்னங்கறது நமக்கு தெரியாதுல்ல நம்மளோட வேல ஏங்க இப்ப நீங்களே ஒரு ஸ்கூல்லப் பள்ளியில வேலை பாக்றீங்க உங்ககிட்ட ஒரு அஸ் தின்மெண் குடுக்கறாங்க நீங்க உங் உங்களோட இன்புட் தானங்க குடுப்பீங்க இன்னொருத் சொல்றத அப்பிடியே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல
ஆமா
ம் இப்ப காமனா பண்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காலையில ஒம்போது மணிக்கு பிரேயர்னா பிரேயர் அதெல்ல ஃபாலோ பண்ணிதா ஆகனு நமக்குனு ஒரு ச்சு மெத்தட கண்டுபுடிக் இருக்கணு நம்ம குரோ ஆகணுனா நம்ம தானேங்க எஃபோர்ட் போடணு
ஆராட்சிக்கார உம் செரி விடுங்க பண்ணிக்கலா பிரச்சன இல்ல
ஆ அதா இல்ல அப்படித்தா நா வந்து ஒரு ஸ்டேட்டஜி கண்டுபிடிச்சிருக்கே இன்னைக்கு மூணு நாளா தூங்கலுங்க ஆ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அத கொண்டுபோய் மிஸ் சார்கிட்ட சொன்னே சொன்னதுக்கு ச சார் இருந்துட்டு அதுல இன்னு சின்ன ஆல்டரேஷன்லா பண்ணணு நாளை கொண்டு வாங்க மர்கோ ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறே அப்டி சொல்லிருக்கார்
சும்மா ஒத்துகவே மாட்டாரு நம்ம ராஜ் சன்னா
அவங்க என்ன தெரிமா பண்ணுவாங்க இத வச்சு அவங்க காசாகிக்குவாங்கங்க
அது தெரிஞ்ச விஷயந்தான
ம் அவங்க என்னபாங்க இந்த டூல அவங்கதா கண்டுபுடிச்ச மாறி காசாகிக்குவாங்க
ம் அவ்ளதா
அதனாலதா நா வந்து நானு கொஞ்சோ வெவரமானவ தா அதனால டூல்ல நானு ஒரு ரெண்டு இத கம்மி பண்ணிட்டுதா கொண்டு போன
ம் அப்டிதா பண்ணணு
ஆமா அப்றோ அதனால சரிண்ட்டு இன்னிக் கு நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணுவோ நீங்க வந்து ஒரு மூணாயிரூபாய சேத்தி கொஞ்சோ கூட்டி அதுல சேத்தி வச்சிருங்க அந்த வாலட்ல
அது எவ்ளோ நா சேக்கனு மூவாயிருவா சேக்கனு
ஆமா நீங்க ஏழாயிரூவா வச்சிருக்கீங்க இல்ல நீங்க எவ்வளோ சேத்தாலு சரி ஒன்னு பிரச்சன இல்லை ஆனா என்ன கேட்டா ஒரு பன்னெண்டாயிரோ ப ஒரு பத்தாயிரோ வச்சுக்கோங்க
பத்தாயிரோ வச்சுக்கிற ம் ஓகே டைம் சொல்லுங்க
ஆ நீங்க எப்போ இருந்து ஃப்ரீ
ஆ ஒரு ஏழ்ரைல இருந்து இல்ல நீங்க எந்த டைம் கரெக்ட் டான என்ட்ரி டக்ஸ்
சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோனா ஒரு ஏழே முக்காளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோ
ஆ எந்த டைம் நல்ல என்ட்ரிக்கு நல்ல
அப்படி சொல்ல முடியாது என்ட்ரி டைம் வந்து என்னனா இப்ப சாயங்காலோ இருக்கு அஞ்சே முக்கால்கு ஒண்ணு இருக்கு செரிங்ளா இப்பவே இருக்கு ஆனா இப்ப இருந்து ஹோல் ப்பண்ணி அது ரொம்ப ஸ்லோவா தான ஏறு
ம்
அதனால நம்ம வேணா நம்ம ஒரு ஏழே முக்கால்க்கு எடுத்தம்னா கூட போது ஒரு மூணு பாயிண்ட் கேஷ் ஒளட் பண்ணாலே போது
ஓகே ஓகே பண்ணிட்லா
ம் பண்ணுவோ
ம் சேரி சேரி நீங்க என்ன நேத்து என்ஜாய் பண்ணீங்களா
ஆ நேத்து எங்க நா தா சொன்னனே கடைக்கு போய்ட்டு எ நண்ப வந்துருந்தா அப்றோ அவனுக்கு டூட்டி போட்ருந்தாங்க நேத்து இங்க அப்றோ அவ வந்துருந்தா அவன உதகமண்டலத்துக்கு மாத் திருந்த மறுக்க இங்க எங்க ஊர்லே போட்ருந்தாங்கன் சொன்னா அப்றோ வந்துந்தே நானு அப்றோ எங்க அப்பாகிட்ட போய் சொல்லிட்ருந்தே அப்றோ எங்க அப்பா அவங்க வீட் ட்ல சின்ன மோட்டர் பிரச்சன இருந்துச்சு அனால அவங்கிட் திருப்பி மோட்டர் மாட்டி கொடுத்துட்டு அப்புறோ நானு அவே எங்க அப்பா எல்லா கடைக்கு போனோம் போயிட்டு அப்புறோ நூடுல்ஸ் இது எல்லா சாப்டுட்டு அப்புறோ அவே பிள்ளைகளுக்கு ஸ்னாக்ஸ் எல்லா வாங்கி் கொடுத்துட்டு அப்புறம் அவே கெளம்பி போயிட்டா அப்புறோ நாங்களு இப்டி கெளம்பி வந்துட்டோ வந்துட்டு அவ்ளோதாங்க
ஆ
அதனால ஆ அப்டே இருக்கு என்னாங்க இ துல என்னானே தெரிலா இதுல அஞ்சு பத்தர மணிக்கு மீட்டிங் வேற இருக்கு எனக்கு ஒரு இதுலா
ஏ
உங்குளுக்கு அழைப்பில்லே
ஆ சேரி என்னானா சொல்றா நோட் பண்ணி வெச்சுட்டு வாங்க நீங்க
இல்ல நீங்களு கூட வரீங்களா நா லிங்க் சேவா ஆமா அப்ப நானே நோட் பண்ணிட்டு வரே ஆமா உங்க நண்பர் எங்க ஆளவே காணோ இரு காரா யென்ன
இர்க்கார் இர்க்காரு அவுரு பிஸியா இர்க்காரு அவுரு மாடு மாரி வேல செஞ்சிட்தா இ
எது எதுலா அதுலயா
ஆமா எல்லா அப்படிதான் பண்றாரு அவரு
இதிலேயும் பண்றாரா
வாரம் ஆனா ஐம்பது நார் விட்றா கொடுத்துடுறாரு அப்ப பாத்துக்கோங்க
உம் அதுல அதுதாங்க அவரை பாராட்டு போணுங்க நஜமாலுமே
உம் பாராட்ட எல்லாம் கிடையாதா பங்ஷனே கிடையாதா
உம் நமக்கு சத்தியமா முடியலங்க
உம் உனக்கெல்லாம் கஷ்டம் ஆனா ஏதோ பண்ணிட்டேனே பாதிலேயே விடக்கல அதே முடிச்சு
இப்ப இப்ப நானுமே உங்ககிட்ட உண்மையா சொல்ல வந்தேன் இப்பதான் இருபத்தி மூணாவது இது வந்திருக்கேன் சரியா இன்னு இரு இ இருங்க நீங்க சொல்ற மாரி கரெட்டு தா செரி இருங்க னக்கு ஒரு அழைப்பு வருது நா பேசிட்டு வரே
ஓக்கே இதே டய்லாக் தா ஆய்போமே செரி ச
ஏ ஏங்க கால் வந்தா கால் வருதுதானுங்க சொல்ல முடியும் என்ன செய்யற்து நெஜமாலுமே வருதுங்க ட்ரேடிங் கிளாஸ்லிந்து கூப்பட்றாங்க இருங்க வர்
சர் ஓக்கேங்க ஓக்கேங்